அஹ் பேசுற கேக்குதாப்பா
ம்ஹ் ஓ கேக்குது உங்களுக்கு கேக்குதுங்களா
ம்ஹ் கிளியரா இருக்குப்பா
ங்க
சும்மா தூக்க வரல நா படுத்திருக்கே சும்மா சாங் கேட்டுக்கிட்டு
அப்படிங்களா எனக்கு தூக் கோவர்ல சிஸ்டர் அப்படியே நானு இந்த பக்கமு அந்த பக்கமு நடந்துட்டு இருக்கே தூக்க வராம என்ன பண்றதுனே தெரியாம
அதான் இப்படியே தூங்காமே ஓடம்பகெடுத்துக்கிட் இருக்கோ பின்னாடி பெருசா ஆப்பு இருக்குன்னு நினைக்கிறே
அது பயங்கர ஆப்பு இருக்கு நமக்குல்லா வயசு போக போக அதிக ஆயிடுச்சுன்னா ரத்த கம்மியாக கம்மியாக நம்மளோட ஸ்ட்ரென்த் எல்லா கம்மியாயி பெரிய ஆப்பு சக்க ஆப்பு வைக்கு
ஏதாச்சு சீக்கிர தூங்கறதுக்கு டிப்ஸ் கிப்ஸ் ஏதாச்சிருக்கீங்களா
சீக்கிர தூங்குறதுக்கு என்ன பத்து மணிக்கு ஃபோனை தூக்கி அந்த பக்க வச்சர்னு
அதுதானே ரொம்ப கஷ்டமான விஷயமா ஆச்சே
எல்லாத்துக்கு ஏன் சிஸ்டர் எல்லாருக்குமே அதுதான் பிரச்சனையே ஒன்பது மணிக்கு கரெக்ட் சாப்பிடணும் டாக்டருங்கல்லாம் சொல்றது எட்டு மணிக்கு சொல்லுவாங்க ஆனா நம்ம ஒன்பது மணிக்கு ஒன்பது மணிக்கு மேக்சிமம் ஒன்பது மணிக்கு சாப்பிட்டா நைட்டு கொஞ்சம் நேர முழுச்சிருக்கிற வரைக்கு பசி
கண்டிப்பா
ம் எனக்கு சீக்கிரத்துலே பசி எடுத்துரு அதனால தா அப்டி சொல்றே
ம் நீங்க ஃபீட் பண்றதுனால கண்டிப்பா ச சாப்ட்டுதா ஆகணு ஏனா பேபி க்கு இது பண்றப்ப உங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிரு
ஆஹ் ஆமா ஆமா கரெக்ட்டா சொன்னீங்க
அ நல்லா ஹெல்தியா சாப்பிடுங்க இப்டி நை ட்டுல்லா தூங்காமருந்தா உங்கள பாதிக்கறது மட்டு இல்லாம பேபிக்கு அது பிரச்சனதா
அதேதா நீங்க ஹெல்த்தியா சாப்புர்ணுன்னு சொன்னோன் தா ஞாபகத்துக்கு வருதே எப்ப பாத்தாலு பாதாம் பாதாம் வந் ந்து நைட்ல ஊற வைக்கிறதே இல்லேன்னு எங்க மாமியார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அது பண்ணவே இல்ல நானு இன்னைக்கு மறந்து
அதுக்கு ஏதாச்சு மொபைல்ல ரிமைண்டர் மாதிரி வச்சு ச்சிட்டு செட் பண்ணிட்டு ஊற வெச்சு சாப்டலாம்ல
அதுதா ரீமைண்டரு இது அலாம் தா வைக்கணு நைட் அலாம் வைக்கணு எதுக்காக அலாம் அடிக்கிது
தூங்காம இருக்கறதுனால தா இதே நம்ப ப்ராப்பரா ங்கிட்டா இருந்தோம்னா இந்த மாரி ஞாபக மாருதியெல்லா நம்பளுக்கு இருக்காது பாருங்க நம்மளே நம்ம ஒடம்ப எப்டி எடுத்துக்கிறோம்ட்டு
ஆமா கரக்ட்டா சொன்னீங்க இதே மாதிரியதா டெய்லிக்குமே பண்ணி ட்ருந்தோன்னா சீக்கிரமா டிக்கெட் வாங்கி
கண்டிப்பா ஆனா எல்லா தெரிஞ்சு நம்ம அதேதா பண்ணிட்டு இருக்கோ அதுதா இங்க பெரிய பிரச்சன யாருக்கு
பிரச்சனயில்ல பிரச்சன பெரிய பிரச்சனையே அதுதா நம்மளுக்கு தெரியிது இது கெட்டது நம் ம் அது பண்ணக்கூடாது அப் அப்டிங்கிற மாதிரி ஆனா வந்து நம்ம அதையே தப்பதா பண்ணிட்டுருக்கோ
ஆமா
ஆ எல்லாரு தூங்கிட்டாங்களா தம்மல்லா
ம் அ
அப்பா அம்மா எல்லாரு தூங்கிட்டாங்களா விட்டு விட்டு கேக்குது நீங்க பேசுறது கொஞ்சோ லைட்டா
இப்ப க்ளியரா இருக்கா
ஆ இப்போ க்ளியரா இருக்கு
ஆ
ஆ அப்பா அம்மாலா தூங்கி
அ இங்க எல்லாருமே தூங்கிட்டாங்க நம்மதா ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு தூங்காம இப்டி பேசிட்டு இருக்கோ
ம் ஆமா நா என்னோட கிட்ஸ்சுமே தூங்கிச்சு ஒண்ணுதா கத்திட்டு இருக்காங்க சவுண்ட விட்டுட்டு இருக்காங்க தூங்காம மடம்
அ பசி வந்துட்டு போல பிள்ளைக்கி
பிள்ளைக்கி பசி வந்துருச்சுதா அவ சாப்டவே இல்ல சொன்ன மாதி ம்
ஆ உ
மேடம் சாப்பிடாமலே அப்டியே ஃபோன் பாத்துட்டே இருந்தா அங்கதா
ம் அப்டியே தூங்கிட்டாங்களா
அப்டியே தூங்கிட்டாங்க இப்ப எந்திருச்சுட்டு கட் ட்டிட்டு இருக்காங்க சவுண்ட் விட்டிட்டு இருக்காங்க ஆ அப்புறோம் எப்டி போகுது லைஃப்லா உங்களுக்கு
அ நல்லாதா போய்ட்ருக்கு
ஆ காலேஜ் காலேஜ் டேஸ் எல்லாம் ஒரு வழியா எப்டியோ முடிச்சுட்டீங்க
ஆமா அதெல்லா ஒரு நல்ல மெமரிஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற வரைக்கு அந்த ஒரு ஹப்பினஸ்ஸா எந்த ஸ்ட்ரெஸ்ஸு இல்லாம அது ஒரு மாதிரி ஜாலியா போகு எப்ப நம்ம இந்த மரேஜ்ஜூ கொழந்த குட்டி அப்டின்னு ஃபார்ம் ஆகுறோமோ அப் அப்பயே நம்மளோட ஒரு ஒரு ஹப்பினஸு அப்டியே கொறஞ்சிக்கிட்டே வரு அதெல்லாம் அந்தந்த லைஃப்ல என்ஜாய் பண்றதுதா
அந்தந்த வயசுல ஆமா இப்ப பாருங்க நானே ட்வெண்டி டூலயே ரொம்ப கஷ்டப்பட்டு
ஆமா கேல்ஸ் லைஃபே மோஸ்ட் டா இப்படிதா ஆயிடும் ஆ அது ஒரு இதுவே இருக்காது படிச்சோமா மேரேஜ் பண்ணோமா குழந்த பெத்தோமட்டு அடுத்த அடுத்து அப்படியே மூவான் ஆயிட்டே போயிட்டே இருப்போம்
கலெண்ட் டைம் டேபள் போ எல்லாமே செட் பண்ணி வச்சருவாங்களா எப்படி இப்படி இப்படி இப்படின்னு போயிட்டே இருக்கும்
ஆமா அது கண்டிப்பா நடக்குதோ இல்லையோ அந்தந்த ஏஜ் வரப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு மட்டும் இந்த விஷயம் அடுத்த அடுத்த அடுத்து நடந்துருது
ஆமா சிஸ்டர் அது எப்படிதா தெரியல ஆ அதேதா சொல்ல வந்த அது எப்படி தானோ புடி புடிக்கலனாலும் சரி புடிச்சாலும் சரி இதான்ண்டா உங்க தலைய எழுத்து எழுதுங்கடா அப்படின்னு சொல்லி எழுதி விட்டுருவாங்க போல
ஆமா
லைஃபே பாதிஸ் ஸ்பாயில் அய்
உம் கே கேள்ஸ் லைபே அப்படிதா ம்
ஆமா
ஏதோ ஒரு உண்ம இருக்கு ஏதோ நல்ல விதிகள அவங்களுக்கு புடிச்சத பண்ணிட்டு ஹாப்பியா இருப்பாங்க மோஸ்ட் ஆப் த கேள்ஸ் கல்யாணம் அப்படியே
ஆ கேல்ஸ் கல்யாணம்ங்கறத விட கேல்ஸ் கிச்சதா அத விட இது ஹைலைட்டே இருக்கறதுல உம் நீங்க கார் ஓட்டுவீங்களா
கார் ஓட்டவராது ஸ்கூட்டி டூவீலர் அதல்லா நல்ல டிரைவ் பண்ணுவ
டூ வீர்ல்லா ஓட்டுவீங்க லா
அது ஒரு பாட்ட போட்டுட்டு வண்டிய எடுத்த நல்லா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்பியா எடுத்துட்டு ஜாலியா போயிட்டு வரலாம்
அதுவு கொஞ்ச ஸ்ட்ரெஸ் பஸ்ரா இருக்
ஆமா உம் நெஜா மா
சில பேருக்கு டிராவல் பண்ணறது நா புடிக் கும்
ஆமா கார் வெளியில போறதல்லாம்
உம் உங்களுக்கு அ ண்ணே இருக்காங்களா ஓகே ஓகே ஆ டிராவல் பண்றது நீங்க எங்கெல்லாம் வெளில போயிருக்கீங்க மோஸ்ட்லி
மோஸ்ட்லி ஹரித்வார் டெம்ப்ள்
புரியல
அதிகமா கோயிலுக்கு போவோ
அதிகமாக போயிருக்கீங்களா அவுட்டிங்லா போவீங்களா ப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் அவுட்டிங் போவீங்களா
ஃப்ரெண்ட்ஸ் கூடலா போய்ட்டு ஜாலியா ரோட்டு கடையலலா சாப்ட்டுட்டு அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தா அது ஒரு மாதிரி ஜாலியா போகும்
ஆடா ரோட்
ஆ அதுதா நம்மளுக்குெல்லா டேஸ்டே உம்
ரோட்டுகடைல சாப்பறத ஆ
ஆமா அது ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறதுல்லா நம்மளுக்கு இன்னு ஒரு மெமரிஸா செம்மையா இருக்கு
உம் எங்க அக்கா அடி க்கெடி சொல்லுவா இந்த கை ஏந்திசி பவன்ல்லா சாப்பிடணும் அது ரொம்ப ஆச ஒரு நாள் லேட் நைட்ல சாப்பிடணும் அப்படியெல்லா சொல்லுவா அது சாப் ஆமா நா வந்து சாப் பறதுனாலே கொஞ்ச டெம்டிங்காவே போல அந்த மாதிரிதா அத பத்திலா பேசும்போது பழைய மெமரிஸ் எல்லா வேற மாரி அதெல்லாம இப்ப கிடைக்க மாட்டிக்கிதுல கிடைக்க மாட்டிக்கிதுல அப்படின் தோணு
மேரேஜ் ஆயிட்டாலே அவ்வளவுதா எல்லாத்தையு மறந்துட வேண்டியதுதா வீட்டுல ஆக்கி சாப்ட்டோமா சட்டிய கழுவுணமா புள்ளைங்கள பாத்துக்கிட்டு திட்டமா அப்படின்ட்டு நம்மளுக்கு இந்த ரொட்டீன் தா இருக்கும் அந்த வெளில போறது அதெல்லா அந்தந்த அந்தந்த ஸ்டேஜ்ல முடிஞ்சிருச்சு அவ்வளவுதா கேர்ள்ஸ் லைஃபே இப்படிதா
நீங்க ஜிம்முக்குல்லா போவீங்களா ஜிம்முக்கு எல்லா போறீங்களா
ஜிம்முக்கு இல்ல இந்த காலைல எந்திரச்சோடனே அந்த பிரீத்திங் எக்சசைஸ் அது மாதிரி
ஆ
மூச்சு பயிற்சி அது இந்த யோகால யோகாசனத்திலயே கொஞ்ச நேர உட்காந்துருக்கிறது ஒரு தட் தேர்ட்டி மினிட்ஸ் அப்படியே மாடியிலயே வாக்கிங் போறது அது மாதிரி சும்மா சின்ன சின்னத மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கே
நா வாக்கிங்னா இந்த ப குழந்தைங்க மாசமா இருக்கும்போது வா கிங்போ சொல்லுவாங்கள டாக்டர்ஸ்லா செவன் மந்த்ல இருந்து வாக்கிங் போக சொல்லுவாங்கள அந்த மாதிரி வாக்கிங் போனதுதா அதுக்கப்புறம் மோஸ்ட்லி வாக்கிங் போறது இல்ல இப்ப எங்க மாமியார் போயிட்டு இருக் காங்க அவங்க கூட போகலாம் ஆனா குழந்த டக் குன்னு முழச்சிருவா அழுகுவா அவன பாத்துக்க முடியாது அப்படிங்கற னால மாமியார் கூட நா போகறது இல்ல
ஓ அதுக்கப்புறம் பே ஆப்டர் பேபி அந்த வெயிட் லாஸ் வெயிட் கெயின் ஆகுறது அதெல்லா உங்களுக்கு இல்லல
இல்ல நார்மல் டெலிவரி அதனால எனக்கு வெயிட் கேன் ஆகல
மோஸ்ட்டா இப்பல்லா எல்லாருக்குமே சிசேரியன் தா இருக்கு நார்மல்ங்றது ரொம்ப சந்தோஷமான விஷ்யோ
உம் இப்ப மோஸ்ட்லி
ஆஹ்
எனக் எங்க அக்காவுக்கே சிசேரியன் தா
ஓ ஓ சூப்பர் சூப்பர் இதுலா நம்பளுக்கு கடவுள் குடுக் க்கற ஒரு கிஃப்ட் மாதிரி
ஆமா காட் ஆஃப் கி கிஃப்ட்டுன் சொல்லி அடிக்கடி எல்லாத்திலியு ஆட்டோ பின்னால்லா போட்ருக்குல்ல அது கோட முன்னாடிதா போட்ருக்கூ இ இப்பல்லா அதெல்லா பாக்கறதே இல்ல அந்த மாதிரி எல்லா இப்போ நறை ய அம்மா அம்மாவோட நேமு அம்மா
ஆஹ்
தோட நேமே அந்த மார்த் தான போட்டுட்ருக்காங்
ஆமாமா இப்பலா இந்த ஆட்டோல அந்த தத்துவம்லா கெடையாது அம்மா அப்பா இல்லாட்டி எதாச்சு அந்த சஸ்
ஹஸ்பண்டு அண்டு ஒய்ஃபு அந்த மாதிரி எல்லா போடுவாங்க ப அதுலா இப்ப எதுவுமே இல்லாம இருக்குது ஏ காலங்கள் மாறிவிட்டன ரொம்பவே கொறஞ்சு போயிச்சு தத்துவோல்லா
வெளில நம்ப ஒக்காந்துட்டு போறப்ப ஆட்டோல இந்த தத்துவோ நல்லாருக்கே அது நல்லாருக்கேன்ட்டு சும்மா வெள்ல போறப்பலா படிச்சுக்கிட்டே வருவோல்ல இப்ப எல்லாமே மாறிடுச்சு
ம் ஓகேடா எனக்கு கொஞ்சோ வேல இருக்கு நா கூப்பறே
சேரிடா ப்ப நீயு சீக்கிரந் தூங்கு இத நானு போய் படுக்கறே
ஆஹ் சேரி போய் தூங்குங்க
சேரிப்பா பாய்
பாய்
ம் குட் நைட்